ஹலோ கேக்குதுங்களா ஆ நல்லாருக்கே ப்ரோ நீங்க
கேக்குது ப்ரோ நல்லா இருக்கே ப்ரோ
ஆ சாப்புட்டாச்சுங்களா
ப்ரோ ஆனா விட்டு விட்டு கேக்குது ஆ சாப்பிட்டாச்சு ப்ரோ கால்ல டிஃபன் ஓகே நீங்க ஆ இப்போ ஓகே தா நல்லா தா கேக்குது
ஆ ஓகே ஓகேங்க ப்ரோ ஓகேங்க ஓகேங்க ப்ரோ சேரி சேரி எப்படி ஒர்க்கலாம் எப்படி போது வீட்ல
சாப்பிட்டீங்க
எல்லா எப்டி இருக்காங்க கால்ல இங்க தேசா ப்ரோ நீங்க ஆ அ நீங்க என்ன சாப்ட்டீங்க
தேங்கா சாதமா இங்க நான் என்ன சாப்பிட்டேன் ம் இட்லி தா ப்ரோ வழக்கம் போல ஏஸ் யூஸ்வல் எல்லாம் சாப்பட்றது தா
இட்லி ரைட் ரைட் எல்லாரும் வழ வழக்கமா வழக்கமான உணவு எனக்குங்க நான் கம்பெனில ஒர்க் பண்ற கம்பெனில கொடுத்தாங்க அதனால அதாங்க தேங்காய் சாத
ஓ அப்டியா பரவால்ல நீங்க தப்பிச்சீங்க
சேரி ப்ரோ
அப்புறம் ப்ரோ எப்படி போது லைஃப்
லைஃப் போது ப்ரோ‌ எதோ உங்களுக்கு எப்டி போது
எதோ போதா ஓகே தா
அ
ஆனா என்ன சொல்றது ஒரு மாரி ஒரு இதுவே இல்லாமாதா போது மந்தமாதா போது
மந்தமா போகுதா எல்லாருக்கு அப்டித்தா போயிட்ருக்கு போற போக்குல நம்மளு போயிட்ருக்கோ அதா உண்ம எல்லாரு அப்டியே போற போக் ஃபுல்லா போயிட்ருக்கோ நம்மளுக்குன் ஒரு பிளான் கெடையாது போற போக்குல போட்டு அப்டின்ற மாரி போயிட்ருக்கு ம் சேரி ப்ரோ உங்ளுக்கு எப்டி வெளாட்டுலைலா எந்த மாரி எதாவ்து வெளாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா கிரிக்கெட்டு அது மாரி கபடி இந்த மாரி
கிரிக்கெட் விளாட ப்ரோ ரெகுலரா போறதா கிரிக்கெட் வெளாடுவே
ரெகுலரா போறதா அ இப்பயுமே இப்ப எப்பயுமே வெளையாடிட்ருக்கீங்ளா இப்ப வரைக்கு
ஆமா சண்டைலா போயிருவே எப்பவுமே
அ நானா பாத்தீங்கன்னா இப்பல்லா வேலைக்கு வந்தக்கப்பறோ வெளையாறதே விட்டாச்சு ப்ரோ ஸ்கூல் டைம்ல வெளாண்டது கிரிக்கெட்டு ஸ்கூல் காலேஜு டைம்ல வெளாடும்போது அதுதா பொழுதுபோக்கே எப்படா பி டி பீரியட் வரு எப்படாட அந்த சாயங்காலா விளாடா உடுவாய்ங்கே டைம்ல வெளாறதுன்னு பேட்டயு பந்தையு தூக்கிட்டு போற அதை எங்க ஹாஸ்டல பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேட்டு தா இருக்கு அந்த பேட் எடுக்கிறதுல ஒரு போட்டி இருக்கு போய் போட்டி போட்டு யார் எடுக்கிறாங்களோ அவுங்க தா எடுத்துட்டு போய் விளாட முடியு அதுக்காக முந்திட்டு போய் சண்ட போட்டு எடுத்து விளாண்டதுல்லா இருக்கு ஆனா இப்பெல்லா பாத்தா அங்க வேலைக்கு வந்தக்கப்றோ விளாறக்கே டைம் இல்ல ப்ரோ போய் முடிச்சா ஷிப்ட் முடிச்சா போயி படுத்து தூங்குறதுக்கு தா வழி இருக்கே தவிர எங்க வெளாட முடியல உள்ளூர்ல இருந்தாலாவு வெளாடலா வெளியூர்ல வந்து தங்கி
ஆமா அது லோ கொஞ்சோ கஷ்டந்தா அந்த மாரி நீங்க சொல்ற மார்லா ம் ஆமா வேலைக்குன் போயிட்டு நம்ம போயிட்டு தா ஆவுனு அதெல்லா நடக்காத நடக்காத காரியந்தா எப்பியாவ்து எங்கய போனா நம்ம அந்த இதுல வெளாட்லா
ஆமா ஆமா இப்ப ஆ ஆ ஆமா ஆமா அதுதா வெளியூர்னா இப்ப உள்ளூர்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க இருப்பாங்க வெளியூர்ல வந்து தங்கனதுனால அதுக்கு பேசறதுக்கே இப்ப ஆள் புடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு இதுல எங்கிருந்து போய் விளாட்றது
ஆமா
ம் நீங்க உள்ளூர்லயே தா தங்கி வேல பாக்குறீங்ளா
ஆமா ப்ரோ நா இங்க தா ப்ரோ நம்மளுது எல்லாமே இங்கதா
சேரி சேரி சேரி அப்ப உள்ளூர்ல இருந்த பிரச்சன இல்லைங்க யாரோத் தெரிஞ்சவங் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க சின்ன வயசுலருந்து ஆ அதா அதா அது பாட்டுக்கு நம்பாட்டுக் உள்ளூர்ல இருந்தா எதோ ஒண்ணு பண்ணி ட்ருப்போ
ஆமா உள்ளூர்லனா பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ய எல்லாருப்பாங்க அது ரெகுலரா எப்டினாலு சாட்டடே அந்த ஒரு நா ஒரு வாரோ ஃபுல்லா பேசி ட்டு அதுக்கப்றோ சண்டே பிளான் பண்ணி எதா மேட்ச் வெளாட்ற மாரி
அதா அதா அதா அதா அதா அது அதானலதா கிரிக்கெட் வெளாட போறதே ஒரு பொழுதுபோக்கலா இந்த வெயிலுக்கு இது என்னதா வெயில் அடிச்சாலு மழ பெய்னா போனா அந்த ஒரு நாள் அந்த சந்தோஷமா இருந்துட்டு வரலா எல்லாத்தையு மறந்துட்டு அந்த வெளாட்ற கொஞ்ச நேரத்துல
ஆமா
நல்லா இரு கிரிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு விளானும் ஆசையா இருக்கு எங்க விளாடுறது விளாற இருக்கான காலமு கெடைக்க மாட்டு ஆட்களு இருக்க மாட்டறாய்ங்க இப்பெல்லாம் எங்கங்க ஜின்ன பசங்கலாம் போய் எவனாய்து கிரிக்கெட் வெளாலாம் கூப்ட்டா எவனா பேட்டு பந்து எடுத்து வெளாற எல்லாரும் ஃபீரிபயர் பப்ஜி இந்த மாரி கேம் விளாட ஆரம்பச்சாய்ங்க அ நம்ம காலத்துல இது நம்ம காலத்துல வெளாட்லாம் இப்பல்லாம் பா த்தீங்கன்னா இல்ல அ
அதெல்லாம் அழிச்சுட்டாய்ங்க பம்பரம் கெம்பரம் யாரு எவன்கையில ஃபோன் தான் வச்சுட்டு மூலைக்கு மூலை உக்காந்திராய்ங்க
கண்டிப்பா பம்பரம் கோலிலாம் அழிஞ்சு போச்சு இப்பல்லாம் வெளாடுறாய்ங்களா எவனாது ஆஹ வெளிய போய் வெளாறர்க்கே யோசிக்கிறாய்ங்க கொல்லாம் வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு போன பாக்கணும் டி வி ய பாக்கணும் அவ்ளோ தான்
ம் ம்
நம்மல்லாம் எப்படா லீவு வரும் எப்படா சாயங்காலம் வரும் எப்படா போய் விளாடலா அப்டின் திரிஞ்சுட்டு இருந்தோம் நம்ம காலங்கள
வெள்ளிக்கெழம ஈவினிங் லீ்வு போட்ட ஸ்கூல் வுட்டனே மூனுமணி ஆன ஒனே க்ரௌண்டு தான் அதுல இருந்து சாட்டர்டே சனிக்க இது ச அப்படி தான் போவோம் சண்டே
அத தான் அப்பல்லாம் வீட்டுக்கே போமாட்டோம் கால்ல வெளிய வந்தா வீட்ல திட்டு வாய்ங்கன் சாப்படவாது வாடான்னு இப்பல்லாம் வீட்ட விட்டு வெளியே போடானு சொன்னாலும் போகமாட்டாய்ங்க போல
அந்த மாரி இருக்கு இப்ப வீட்டு உள்ள உள்ளருந்தே எல்லாம் பண்ணிறாய்ங்க போன்ல ஆடர் பண்ணறாய்ங்க ஃபோன்லே சாப்றாய்ங்க ஃபோன்லே தா
எல்லாமே அப்படி மாறிச்சு உண்மதாம் ப்ரோ உண்மதான் ப்ரோ எல்லாமே ஃபோன்லயே வந்துடுச்சு இப்ப சாப் ப்பாடாக்குறதக்கே நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு ஒடனே ஆடர் போட்டு வீட்டு வரைக்கும் வந்துருது அது
ஃபுட் டெலிவரிய வ கதவ தொறந்து வாங்கிட் வந்து ஒக்கார வேண்டி தா உள்ள வீட்டு உள்ள
அவ்ளோ தா அதுதா அது தா எங்க யாராது போயி சமைக்கி இத யாரா போயி வேலைக்கு போயிட்டு வர சில பேரு வேலைனால பண்றாங்க சில பேரு இதயே வேலையா வச்சுக்குறாங்க
ஆமா அது ஃபேம்ஸ் சில ஃபேமிலில சாப்பாலாம் ஆக்குறதுல இதுதா அவளு அவனும் அத என்னத்த போட்டு ஆக்கி கிட்டு அப்டின்ட்டு ஆடர் பண்ணுவ வந்ததோ ஃபோன்ல ஆட்ர போடு போட்டு ஆட்ரு வர வச்சு சாப்புறா
எங்க இப்பல்லா அந்த ஒன்னா ஒக்காந்து சாப்புற கலாச்சாரமு கொறஞ்சி போச்சு இப்ப முன்னாடில்லா பாத்தீங்னா நண்பர்க வெளாடா போனோனா நா நாவர்க்கா தெர்ல அந்த ஜூஸ் வாங்கி மொத்தமா குடிக்கிறது மொத் த்தமா கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்புட்றது ஏதாவ்து ஒரு எத ஒரு வெளாட்டல போய் கேட்டோம்ங்கன அங்க போனோம்னா ஜெயிச்சுடோம்னா அந்த காச வச்சிட்டு ஒரு ஹோட் ட்டல போய் மொத்தமா சாப்புறது இல்லயா அ கறிவாய்னு வந்து சமச்சி சாப்புறது
பெறகு
ஆ அது எல்லா இருந்துச்சு இப்பல்லா எங்க அந்த மாரி ப வெளிய போய் வெளாற வெளாட்டே கொறஞ்சு போச்சு சுத்தமா பரவால் நீங்களா வெளாறிங்களே இப்போ வரைக்கும் அது வரைக்கு சந்தோஷம் உள்ளூர்ல இருந்தா கூட ஏதோ வெள்ளாலாம் ப்ரோ இப்பல்லாம் எங்க வெளிய போய் வெள்ளாற தனிப்பல்லா டர்ஃப்புல்லா போய் வெளாட ஆரம்பிஷ்டாங்க கிரிக்கெட்லாம்
அது வே வேஸ்ட்டு தா ப்ரோ டஃப்ல்லா அது அந்த அளவுக்கு இன்ட்ரஸ் அது எப்பன்னா அது அது கிரிக்கெட் கெடையாது அது எப்டின்னா அந்த நாலு ரூமுக்குள்ளயே உலுந்துட்டு சோம்பேறி தனமா ஆல்ரெடி கிரிக்கெட்டே சோம்பேறி வெளயாட்டு தா சொல்லுவாய்ங்க அது இன்னும் சோம்பேறியா தெரிருது
எவ்ளோ சோம்பேரிதனமாக்க முடிமோ அப்டி ஆக்கிட்டு இருக்காய்ங்க
அ ஆ பால் அடிச்சா ரிட்டர்ன் நம்மள்ட்டே வந்துரும் மிஞ்சி போனா ரெண்டு ரெண்டு கஷ்டப்பட்டுத்தா பால் கைல கெடைக்க போது இது எதுக்கு நா போட்டு வெளாண்டுட்டுருக்கீங்க
போடக்கூடாது அதையு வெளாடுறதுலயு எவ்ளோ சோம்பேறித்தனம் கொண்டு வந்ட்டாங்க பாருங்க நம்ம காலத்துல அப்டில்ல வெயிலு மழை பாக்காம வெளாண்ட்டுட்டு திரிஞ்சோ இப்போ அது உள்ளயே நம்ம கைக்குள்ளயே வெளாடணு அந்த மாரி ஆக்கிட்டாங்க
ம் ம்
வேற எதா வெளாட்ல எதுவு ஸ்போர்ட்ஸ் லல்லா இருந்திருக்கீங்ளா இதுல காலேஜ் படிக்கறப்ப அந்த மாரி படிக்கறப்பல்லா
இல்ல ப்ரோ எனக்கு ஆ அப்பலந்து கிரிக்கெட்தா
கிரிக்கெட்டா நா கபடில இருந்த காலேஜ்ல இருக்கும்போது கபடி வெளாடுவன் சாய்ந்ரோ சாய்ந்ரோ ம் காலேஜ் கபடி டீம்ல வெளாடிட்டு இருந்த எங்க ஒரு பக்கோமெல்லா மேக்சிமம் நெறையா கபடி வெளாடுவாங்க அதுனால வந்து அந்த இதுல
ஆமா ஊர் சைடு உங்ளுக்கு மேக்சிமம் கபடி இந்த மாரி வாலிபால் பேஸ்
ஆ ஒவ்வொரு ஊரு சைடும் பாத்தீங்னா ஒரு ஒரு கேம் வந்து வெளாடுவாங்க நெறையா இன்ட்ரெஸ்ட் காம்பாங்க அந்த மாரி இருக்கு இந்த சவுத் சைடெல்லா பாத்தீங்னா கபடி நெறையா வெளாடுறாங்க
ஆமா
இங்கிட்டு வந்தம்னா அப்டியே இந்த வாலிபால் நெறையா வெளாடறாங்க கிரிக்கெட்டு டோர்னமெண்ட்ஸ்லா நடக்குது அந்த மாரி நெறையா ஆ ஆமாமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
சென்னை மேக்சிமம் நா பேட்மிட்டன்னு இல்லனா
ஆ அங்க மார்ல்லா பே கிரிக்கெட்டு மேக்சிமம் அந்த பக்கமல்லா கிரிக்கெட்டு நெறையா வெளாடுறாங்க அ கிரிக்கெட் வெளாடறது பிர ச்சனல்ல வெளாடற கிரிக்கெட்டயே ரொம்ப சோம்பேறித்தனமாக்கிட்டு போறாங்லா அதா பிரச்சன இப்பல்லா தற்கொல போய் வெளாடாததுதா அது ஒரு பொழுதுபோக்கு எங்க வெளிய போய் வெளாடறக்கே கஷ்டமா இருக்கு இப்பல்லா உள்ளவங்ளுக்கு ஆ வெயில் இருக்க கூடாது அடிச்சா பந்த ஓடக்கூடாது கே வந்துர்னு கைக்கே வந்துனு அந்த மாரிதா எதிர்பார்க்கறாங்ளே தவிர ஏதோ ஓடி வேக்ற அளவுக்கு வேக்ற அளவுக்கு வெளாண்டுட்டா அவ்ளதா கஷ்டமாயிரும் போல அவிங்களுக்கெல்லா அந்த மாரி
இல்ல ஆல்ரெடியே கிரிக்கெட்ட என்ன சொல்லுவாங்க அ பதினோரு பேர் வெளாடறாங்க பதினோரு பேர் உக்காந்து வேடிக்க பாற அப்டின்னு
ஆமாமாமா
அது ஆல்ரெடி கிரிக்கெட்ட சோம்பேறி சோம்பேறி வெளாட்டு மாரி
இவிங்க ம் இப்ப அதே மாரிதா திருப்பி ஆக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அதோட மோசமா கொண்டு போயிட்டு இருக்காங்க கா ஸ்கூல் டைம்தான் ப்ரோ வெளாடும்போதெல்லாம் பாத்தா அப்பல்லா அந்த மாரி சொன்ன மாரி இப்ப அத ஒரு பேட்டுதா இருக்கு சிக்ஸ் செவன்த் ரெண்டாவது அந்த மாரி எய்த் நைன்த் இப்டி ரெண்டு வே மேட்சு போடுவோ ஏனா அப்டி வெளாட அப்டி வெச்சாதா வெளாட முடியு வெளாடும்போது அவ்ளோ ஜாலியா இருக்கு அன்னைக்கு அந்த சண்டே எல்லா ஆயிட்டா அந்த காலைலிந்து பன்னண்டு ரெண்டு ரெண்டு மணி வரைக்கு சாப்பற வரைக்கு வெளா ன்டேதா இருப்போ வெயில்லா இருந்தாலு சரி என்னன்னாலு சரி அப்டி இருந்துச்சு இப்பல்லா எங்க வெளாடற பக்கமே போறதில்ல முன்ன மாரி ஓட கூட முடிய மாட்டீகுது
ஆமா
அப்டியே வேல வேல வேலன்னு வேலைய தேடி ஓடி வெளாட்டெல்லா மறந்து போச்சு
வேல எப்போ எப்போ உங்களுக்கு முடியு கரெக்டா உங்களுக்கு டைமிங் எப்டி ப்ரோ
எனக்கு பன்னெண்டவரு இது ப்ரோ சிப்ட் ப்ரோ ம் எட்டு டு எட்டு அதனால எங்க போயிட்டு வந்து அடுத்தடுத்த ம் சிப்ட் பகல் நைட்டு மாறி மாறி வருது இப்பந்தா படுத்து தூங்கறதுக்குதா வேல இருக்கு அதெல்லா வெளியூர்ல இருக்கமா எங்க ப்ரோ அங்க வந்து கரெக்டா போய் ரூமுக்கு போனா இங்க நம்மளுக்கு சாப்ட்டு சமச்சு சாப்ட்டு தூங்கறக்கே நேரோ பத்த மாட்ட இதுல போய் எங்க வெளடுறது உள்ளூர்ல இருந்தா கூட அடிக்கடி இந்த கபடி விளாடும் போது ஏதாவது இந்த மேட்சு நடத்துவாங்க ஊர்ல போவே விளாடுவே எப்பயாது ஊருக்கு போறப்ப
ம்
கிரிக்கெட்லாண்டு ரொம்ப நாாளாச்சு ப்ரோ
ம்
நீங்க இப்போ வரைக்குமே ரெகுலரா வெளாண்ட்டு இருக்கீங்க
ஆமா ப்ரோ நாங்க போறமே ஒரு டீமே இருக்கோ அப்படியே மொத்தமா அதே டீம் அப்படியேதா இருக்கு
ஆ சேரி சேரி சேரி சேரி நல்ல விஷயோ இந்த வரைக்கும் பசங்களா போய் விளாடுறது அது கொஞ்ச என்ன தா கவல கஷ்டமா இருந்தாலும் அந்த போய் கிரிக்கெட் விளாண்டம்ன்னா கொஞ்ச நேரோ விளாண்டா தா எல்லாம் டென்ஷன்ல்லா மறந்து கொஞ்சோ ஜாலியா இருக்கலா ஏதோ ஒரு ஆ எவ்வள பிரச்சன இருந்தாலும் நம்ம போய் கொஞ்ச நேரோ விளாட்ரம்ன்னா அந்த டைம்ல எதயு யோசிக்காம நம்மவாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கலா இங்க அந்த மாரி வாய்ப்பு எல்லா கெடைக்க மாட்டேது ஆமாங்க வெளியூர் வந்து மாட்டிக்கிட்டா அப்டிதா பொழப்பு
ஊருக்கு எப்போ போவீங்க
ஊருக்கு ஏதாவது இந்த லாங் லீவ் வர்றதா ப்ப ப்ரோ பொங்கல் தீபாவளி ஆ அந்த மாரி வந்தாதா ஒரு நாள் ரெண்டு நாளுக்குல்லா போனா போயிட்டு வரதுக்கு செலவே ஆகி போயிடுது நெறைய அதிகமா
ஆ
அதனால அந்த பக்கோ அப்டி எப்பயாது அதாவது இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாரி வரம் போது இல்ல அதாவது வீட்டுல எதாவது பங்க்ஷன்னா அந்த மாரில்லா க்காக மட்டுந்தா எட்டி பாக்கறது மத்தபடி இங்க சண்டே ஒரு நாள் வந்துச்சனா இங்கயே பக்கத்துல எங்கயாது வெளிய போயிட்டு அப்படிக்குதா டைம் இருக்கே தவர விளாற்றதுக்கு எங்க ஒரு செட்டு இப்ப மூணு பசங்க செட் ஆச்சு சில்ல உள்ளூர் பசங்க செட்டானாங்னா விளாட்றாங்கானா போய் விளாட்லாம் இங்க அப்டி யாரும் செட் ஆக மாட்றாங்க ப்ரோ ஆ ரெகுலரா வர்ணும் அப்டி இருந்தாதா நம்மளுக்கும் விளாடபோக இன்ட்ரஸ்டா இருக்கும்
கண்டிப்பா
ஆ கடசியா காலேஜ்ஜி படிக்கம் போது அப்டி இருந்தாங்க சாய்ந்தரம் போனம்னா போட்டு மேட்ச்ச போட்டு நாயத்து கெழம போனா மேட்ச்சு போடுவோ போய் அந்த மார் இருந்துச்சு அது அடுத்து அவ்ளதா எப்ப வேல பாக்கோ வந்தமோ அவ்ளோதா முடிஞ்ச்சி அதெல்லா அத தாண்டி வேற எதும் பண்றதில்ல
ம்
சேரி ப்ரோ இப்ப பத்து நிம்ஷோ தாண்டிச்சி நெனைக்கிறே இன்னொரு கால்ல பேசலாம் ஓகே ப்ரோ